ஹ ஹலோ
ஆ கேக்குதுங்ளா
ஆ நா பேசுறது கேக்குதுல்ல உங்களுக்கு என்ன பண்ணிட்ருக்கிங்க நீங்க
இப்பதா சாப்டுட்டு அப்டியே கால் பேசிட்டு இருக்கோ எப்டி இருக்கிங்க சாப்டுட்டிங்ளா
ஆ சாப்ட்டாச்சுங்க நானு இப்பதா சாப்டுட்டு ஒரு நல்ல படம் பாக்கலா அப்டின்ட்டு உக்காந்தே அதனால சரி நம்ம படத்த பத்தியே பேசலாமா நீங்க உங்களுக்கு படம் பாக்குறதெல்லா ரொம்ப புடிக்குமா ஏனா அத பத்தி நம்ம கொஞ்சோ பேசலாமா இன்னிக்கி
ஆ ஓகே பேசலாமே
அ நீங்க சொல்லுங்க உங்களுக்கு வந்து இப்ப லேட்டஸ்ட்டா எங்கயாது படம் பாக்க போனிங்களா இல்ல இப்ப பாக்கற படத்துக்கு அப் ப பாக்கற படத்துக்கு நெறைய வித்தியாச இருக்கு ல்ல எனக்கு இப்ப வர படங்கள் வந்து மோஸ்ட்லி எதுமே பிடிக்கிறதே இல்லைங்க கொஞ்சோ அப்ப இருக்கிறது வந்து கருத்துள்ளதாவு கொஞ்சோ நம்புளுக்கு பிடிச்ச மாரியு இருந்துச்சு இப்ப பாத்திங்கனா பாடல்களே பாத்திங்கனா ஒண்ணுமே புரியாத மாரி இருக்கு அந்த மியூசிக்கதா வேகமா போட்டர்றானுங்க பாட்டு வந்து சுத்தமர அந்த வார்த்தைகளே புரியறது இல்ல உங்களுக்கு எப்டிங்க உங்களுக்கு அந்த கால படம் பிடிக்குமா இல்ல இப்ப இந்த ஜென்ரேஷன் உள்ள படங்கள் பிடிக்குதா
கண்டிப்பா கண்டிப்பா அந்த கால படங்கள்னா நா ரொம்ப பின்னாடி எல்லா இல்ல நைன்டிஸ்ல எடுத்த அந்த படங்கள் எல்லாமே ரொம்ப புடிக்கு எனக்கு அது போல அதுல ஒரு ஸ்டோரி இருக்கு அதுக்கு ஒரு பாட்டு இருக்கு அது அத பாக்கறதுக்கு நம்ம அத பாத்தனா ஒரு மூவி ஃபீலிங் வரு இப்ப இருக்குற படத்தல்லா பாத்துங்கன்னு வச்சுக்கீங்ள எங்க ஆரம்பிச்சாங்க எங்க முடிக்கிறாங்கன்னே தெரியாது என்ன சொல்ல வராங்கன்னு தெரியாது ஒண்ணு கொல கொல பண்றது குத்துறது வெட்றது அடிக்கிறது இது அத உட்டன்னா அ ந மோஸ்ட்லி என்னன்னா பெண்கள்ல வந்து பாலிய ரீதியா என்ன துன்புறுத்தப்பர்றாங்க அத நாங்க வந்து ஆவண படொ எடுக்றோ அபடி எடுக்றோ இப்டி எடுக்குறோ அத எல்லாத்தியு நாங்க சொல்றோ இப்டினு படன்னு போனாலே பாக்கறத்துக்கு விருப்பமே இருக்க மாட்டுது அதையு தாண்டி ஒரு கேட்டகிரி படொல்லா இப்பொ கொஞ்சொ ரீசன் டைம்ல வந்துட்ருக்கு அதெல்லா பாத்தீங்கன்னா இன்னு மோசமா இருக்கு அதுல்லா எப்டி இருக்குன்னா நம்ம இது படமு கடையாது இது சம்மந்தமு இல்ல நம்ம ஏதோ ஜாலிக்காக பண்றன் சொல்லிட்டு செல விஷயத்த அப்டே போற போக்குல சொல்லிட்டு போறோ அப்டின்ற மாரி போட்டு இருக்காங்க அ ஒரு பொண்ணு ரெண்டு பேரு லவ் பண்றது ஒரு பொண்ணு லவ் பண்ண பொண்ணு வேற ஒருத்தவங் கல்யாணம் பண்ணியிட்டாலும் பரவால்ல நா அந்த பொண்ண கல்யாணம் பண்ணிப்பேன் சொல்றது இந்த மாதிரியான படங்கள்லா இப்போ ரீசன்ட் டைம்ல வந்துட்ருக்கு இதெல்லா எதுவோ ஜாலியா போறப் போக்குல நா ஏதோ எடுத்துட் உட்டுட்டு போற அப்டின் சொல்றாங்க இத பாத்து கெட்டு போறவங்களு நறைய பேர் இருக்காங்க புரிஞ்சுக்குறவங்களு நறையா பேர் இருக்காங்க
உண்ம நீங்க சொல்றது கரெக்ட்டுங்க இந்த மாரி படங்கள் பாத்தீங்கன்னா இப்பத்திக்கு பாத்தீங்கன்னா நறைய இந்த மாரிதா வந்துட்ருக்கு ஆனா அந்த கால படங்கள் பாத்தீங்கன்னா நீங்க சொல்றீங்கல உங்களுக்கு நயன்டீஸ் அந்த ச இதுல இருக்குறதுனு நா அத தாண்டியுமே பாத்ருக்கே எங்களோ என்னுடைய அப்பா என்னோட அம் மால்லா பாத்தீங்கன்னா எம் ஜி ஆர் படம் இந்த மாரி ஆ சிவாஜி படம் இப்டி நறைய பாத்ருக்காங்க விஜய்காந்த் இப்டி நறைய பேர் சொல்லலா அவுங்க படங்கள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கருத்துள்ளதா இருக்கும ஒரு பாட்டு ஓடுச்சுன்னா வச்சுகங்கயே அந்த பாட்டுலயே வந்து அந்த கதை அந்த கதக்குள்ளதா அந்தப் பாட்டே இருக்கு அந்தப் அந்த பாட்டுல அவ்ளோ கருத்துக்கள் இருக்கு ஆனா இப்ப வர படங்கள் பாத்தீங்கன்னா பாட்ட எதுக்கு அந்த ச அந்த அந்த சுச்சுவேஷனே இருக்காது அந்த பாட்டு வர்றத்துக்கு ஆனா ஒரு பாட்ட போடுவாங்க ஓகே பாட்டுன்னு ஒண்ணு வெக்கணு அப்டின்றதுக்காகவே ஒரு பாட்ட போடுவாங்க அல கருத்து இருக்காது ஒண்ணு இருக்காது நீங்க சொல்ற மாரி இந்த கொஞ்சொ வன்முறையா காட்ற மாரி அந்த மாரிதா நறையவே இந்த இந்த காலத்து மூ படத்துல வந்து நறையவே இருக்கு அனால நா அதிகமா நா இந்த கால படங்கள் பாக்க மாட்ட அந்த காலத்து படங்கள் வந்து நறைய பாப்பே பாட்டுகள் கேப்பே பாடுக பாட்டல் பாடல்கள்ங்குறது வந்து ரொம்ப இனிமையா இருக்கு அந்த பாடல்களோட வரிகள் எல்லாமே நம்ப கேக்குறதுக்கு பாட்றதுக்கு இப்ப வர்ற பாட்ல ஒரு வார்த்தக் கூட புரிய மாட்டுது ஃபுல்லா மியூசிக்கு ஏதோ பயங்கர சவுண்ட போட்டுட்டா அந்த பாட்டு வந்து ஹி ட்டாய்டு அப்டின்ற மாரியே போடுது ஆனா நறைய பாட்டு அத மாரி ஹிட்டா ஆகுது அது வந்து எங்களுக்கு வந்து அவ்ளோவ் புடிக்காது எனக்கு நா பழைய பாடல்கள் கேக்கற்து எனக்கு ரொம்ப புடிக்கு உங்களுக்கு நீங்க சொல்லுங்க உங்களுக்கு பழைய பாட்டெல்லா கேப்பீங்களா உங்களுக்கு அத பாடுவீங்ளா
எனக்கு பழைய பாடல்கள்லா கேக்கற்து நீங்க சொன்ன மாரி ரொம்பவே புடிக்கு இப்ப வர்ற பாட்டுல்லா நீங்க இப் இப்போ ரீசன்ட் டைம்ல கூட ஒரு சாங் நல்லா ட்ரெண்டிங் ஆச்சு இன்ன வரைக்கு அந்த சாங்ல என்ன வார்த்த இருக்குன் கூட யாருக்குமே தெரியவே தெரியாது பாட்டு வருது மியூசிக் சத்த கேக்குது எல்லாரு வைப் பண்றோ வைப் பண்ற மாதிரியான சாங்கா இருக்கு எனக்கு ஓகே இது சூப்பரா இருக்கு அப்டினு எல்லாரு சொல்லிர்றாங்க அதுல நீங்க சொன்ன மாதிரியே கரெக்ட்டா சொன்னீங்க அந்த படத்துல வர்ற சுச்சுவேஷனுக்கு ஏத்த பாட்டுல்லா எதுவுமே கெடையாது இப்போ ஒரு படமா நாலு பாட் டு இருக்கு நாலு பாட்டுல ஒரு பாட்டு கிளாமரா இருக்கணு அப்டின்ற மாதிரியான தாட்லயே வச்சிர்றாங்க அத மாதிரிதா மோஸ்ட்லி வருதே தவிர அந்த அர்த்தமான பாடல்கள்லா எதுவு இப்போ வர்றதே கடையாது
உண்ம நீங்க சொல்றது கரெக்ட்டான விஷியொ இப்ப அந்த காலத்துல வந்து நீங்க ரொம்ப அ நம்மளுக்கு பாத்தீங்கன்னா அவ்ளோ கருத்துக்கள் இருக்கு இந்த காலத்துல சுத்தமார கடையாது அதுவுமில்லாம பாத்தீங்கன்னா இந்த கொழந்தைங்க என்ன பண்றாங்கன்னா அந்த மாரி படத்ததா இப்ப விரும்புறாங்க இப்ப எ ன்னோட பசங்களே எடுத்துக்கங்கல ஆனா ஏ பசங்கள பொறுத்த வரைக்கு சொல்னுன்னா அவங்க வந்து அதிகமா படம் பாக்க மாட்டாங்க அவங்களுக் படம் பாக்குறதே புடிக்காது அப்டியே பாத்தா இங்லீஷ் மூவி ஹிந்தி மூவி இந்த மாரிதா பாப்பானுங்க அதுவு நம்ம தமிழ் பாட்டு இத மாரி நா பாடினா ஒடனே கிண்டல் பண்ணுவானு என்ன மம்மி எப்ப பாரு இதே பாடிட்ருக்க பாடாத நீனு எனக்கு புடிக்கல அப்டின்ற மாரி சொல்வானுங்க இப்ப இந்த காலத்து பசங்களுக்கு அந்த பாடல்கள் அதோட வரிகள் அதுல உள்ள அர்த்தங்களே அவங்களுக்கு புரிஞ்சுக்குறது கடையாது அவங்களுக்கு தேவ மியூசிக்கு வேகமா சவுண்டு வருதா நல்ல வேகமா சவுண்டு வருதா அதுக்கு ஆட்டம் போடணு அந்த இதுக்கு ஏத்தப்படி அவ்ந்த ஒரு மியூசிக்னாலே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு டான்ஸ் வருல்ல அததா இப்ப இந்த காலத்து பசங்க வந்து ரொம்ப விரும்புறாங்களே தவிர அந்த பாட்டுல உள்ள கருத்த யாருமே பாக்குறது கடையாது எம் ஜி ஆர் பாடல்கள்லா நீங்க பாத்தீங்கன்னா அவ்ளோ வரிகள் இருக்கு அந்த கொழந்தைங்களுக்கு ஒரு அவங்களுக்கு ஒரு புத்தி சொல்ற மாரி ஒரு வரிகள் போட்டு நறைய விஷயங்கள் இருக்கு அப்பல்லா இப்ப பாத்தீங்கன்னா அந்த மாரி பாடல்கள் வந்து வர்றது ரொம்பவே கம்மி ஆயிடுச்சுன்தா நா சொல்வே ஒங்க பசங்க சொல்லுங்க எப்டி வரிகள் கேடப்பாங்களா இல்ல மியூசிக்கு ஏத்த மாரி டான்ஸ் ஆட்றது அந்த மாரி பண்ணுவாங்களா
கண்டிப்பா ஏ பசங்களா வந்துட்டு இந்த பாட்டு மியூசிக்கி அந்த வைப்ல இருக்குறது ரீசன்ட் டைம்ல ஒரு படொ வந்துச்சு ஸ்கூல பத்தி அந்த படத்தோட பாட்டு ஆக்சுலா ஆரம்பிச்சி அந்த பாட்ட ஃபுல்லா பாட்றாங்க நீ ஸ்கூல்ல இருக்குற போயம கேட் ட்டா தெரியாது இந்த பாட்டு மட்டு எப்டி இவங்களுக்குலா மனப்படம் ஆகுதுன்னே தெரியல எல்லாரு அந்த ஒரு மியூசிக்லதா முழுகி போய் அத எல்லாத்தையு க அவங்களுக்கு வந்து அப்சர்வ் பண்ணி வச்சிருக்றாங்கன்னு நா நெனைக்கிறே நீங்க சொன்ன மாரி அர்த்தமுள்ள பாட்டு எடுத்த காலம்லாமு போயிடுச்சு இந் த வந்து அதுல ஒரு மெசேஜ் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியானவும் இப்ப எதுவுமே கிடையாது இப்ப இருக்குறது எல்லாம் ஒன்லி வ அந்த மியூசிக் ஓட வைப்ரேஷன் ஒரு வைப் வருது வைப் கிரேட் பண்ணுது நா ஜாலியா இருக்கோ என்ஜாய் பண்றோ இப்ப இருக்குற பசங்கள எதை கேட்டாலும் ஜாலி என்ஜாய் இது மட்டும் தான் இதுக்கு ஆக்சுவலா நான் என்ன நினைப்பேனா இதுக்கு காரணம் பேரண்ட்ஸ் தான் நினைப்பேன் பேரண்ட்ஸ் வந்துட்டு இப்ப இருக்க பேரன்ஸ் எல்லாம் எந்த பசங்க எதை செஞ்சாலும் ஆமா அது ஓகேதான் நீங்க போயிட்டு இப்ப போய் என் பொண்ணுகிட்ட போய் இதை பாக்காத அதை பாக்காதன்னுான் சொல்லும் சொன்னணும்னு வச்சுக்கீங்களா உடனே அழுவும் இப்ப அதை பாக்குறதுனால என்ன வந்துது பார்த்தா போதும்ன்னு நினைப்பான் அதை கொஞ்சம் நம்ம பேரண்ட்ஸா என்ன பண்ணணும்னா இத எது நல்லதோ அதை குடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்
உண்மை கரெக்டா நீங்க சொல்றது கரெக்ட் தான் அந்த மாரி பசங்களுக்கு பேரன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா இப்ப அந்த மாதிரி படங்கள் வந்து கொஞ்சம் மோசமான படங்கள் வரும்போது அது பாக்க கூடாதுன்னு அத கண்ட்ரோல் பண்ணணும் உண்மை அது அவங்களோட கையிலதா இருக்கு அத வந்து சரி பசங்க பாக்கறாங்க அவங்க ஆர்வமா பக்குறாங்கனு விடக்கூடாது ந வந்து எப்போதும் பாத்திங்கன்னா என்னோட பசங்க இப்ப இந்த மாரி படங்கள் பாக்கறது அதெல்லாமே அவங்க விரும்ப மாட்டாங்க அப்படி நான் உட்காந்து எதோ ஒரு படம் பாத்துட்டு இருக்கேன் அதுல ரொம்பவும் கொஞ்சம் ஒரு மாரியா வருது கொஞ்சம் வன்முறை அதிகமா காமிக்கிறாங்க ரத்தம் தெறிக்கிற மாரி இப்படி ஏதாவது ஒரு படம் கிடம்னு அப்படி வந்துச்சினா அவுங்க பாக்குற டைம்ல அவுங்க நான் பாத்துட்டு இருக்கும் போது வந்தாங்கனா நான் அத மாத்திட்டுவேன் சரி ஓகே அதலாம் பாக்க வேண்டாம் பசங்க இப்பவே இதலாம் பாக்க வேண்டாம் அப்டி அப்டின்னு சொல்லுவேன் இப்ப இந்த காலத்து பச பசங்க ஆனா அந்த மாரி பாத்துச்சிங்கன்னா நம்மளா பயப்படுவோம் ஐயோ என்ன இப்படி இருக்கு இந்த படம் அப்படிலாம் யோசிப்போம்ல ஆனா இந்த காலத்து பசங்க அத ரொம்பவும் ஆர்வமா பாப்பாங்க அது கொஞ்சம் எனக்கு ஆச்சரியமா இருக்கு நான் ஏ பசங்கள ஒரு டைம் பார்த்தேன் அதுல அந்த வெட்டுறது இந்த மாதிரல்லாம் ஏதோ ஒரு சீன் ஓடிட்டு இருக்கு பாத்துட்டு இருக்கதான் நான் அதை பாத்துட்டு அவாய்ட் பண்ணும்னு நான் இந்த பக்கம் முகத்தை தொ திருப்பினனா ஆனா அவங்க அதை உ்கார்ந்து அப்படி பாக்குறாங்க அது வந்து அவங்களுக்கு அது வந்து இப்ப அந்த வன்முறைங்கிறதே வந்து ஏதோ ஒரு அன்றாட நடக்கிற ஒரு விஷயம் மாரி ஆயிடுச்சு அது வந்து குறைஞ்சா இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நானு
அது அப்படி சொல்ல முடியாது அன்றாடா நடக்கிற விஷயம் மாரி ஆயிடுச்சு அவங்க ஏத்துக்கிட்டாங்க அப்படின்றது அதுல கிடையாது ஆக்சுவலா நம்ம அத பார்த்து பயந்திருக்கோம் சோ அப்படின்னு நினைச்சிருக்கோம் அவங்க என் ஏன் அதை நினைச்சோன்னா நமக்கு என்ன தெரியும்னா ஒரு மனுஷன வெட் வெட்றான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பயந்தோம் இப்ப இருக்கிறவங்களுக்குெல்லாம் என்ன தெரியுமா நல்லாவே தெளிவா இருக்காங்க அது ஒரு ஆக்டிங் அவங்க வெட்டுற மாதிரி நடிக்கிறாங்க அப்படின்றது நல்லாவே தெரியுது அதனால சொல்லிட்டுதான் அவங்க பயப்பட மாட்டறாங்க நாம்ளாம் பயந்தோம் நாமளாம் அ சின்ன வயசுல இருக்கும் போது என்ன நினைச்சிருப்பாங் ஐயோ இவன் இப்படி வெட்டிட்டானா நான்லான் நினைப்பேன் சின்ன வயசுல படம் பார்க்கும் போது கைய வெட்டிட்டாங்களே இவன் கை இல்லாமலே இருப்பானா இதுக்கப்புறம் அப்படின்னுலல்லாம் நினைப்பேன் இப்பெல்லாம் என் பொண்ணு என் பையன் சொல்றான் குட்டி பையன் என் பையன் சொல்றான் இதெல்லாம் சும்மாமா ஆக்டிங்மா அப்படின்னு சொல்றான் அதுதான் ரீசன்
உண்மை உண்மை நீங்க சொல்றது கரெக்ட் தான் நானுமே இப்ப நீங்க சொல்ற மாதிரி கை வெட்டிட்டா வேற கை இல்லாம இருக்குமோ சொல்றீங்கல்ல நான் என்ன தெரியுமா சின்ன வயசுல யோசிச்சிருக்கேன் இந்த டிவில ஒரு ஒன்னு ஓடுது நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஓடுதுன்னா வச்சுக்கங்களேன் நம்ம அந்த டிவிக்குள்ளாரு போனா நம்ம அவங்கள போய் பாக்கலாமோ அவங்கள்ட பேசலாமா அப்படில்லாம் நான் யோசிச்சிருக்கேன் இந்த டிவிக்குள்ள போக முடியும் போல இவங்க எப்படி பேசுறாங்க ஒருவேல பின்னாடி சைடுல டீவிக்கு பின்னாடியிலந்து பேசுறாங்களா இப்படிலாம் நான் யோசிச்சிருக்கேன் எனக்கு அதுலாம் வந்து கொஞ இப்ப இப்ப நினைச்சு பக்கும்போது ரொம்ப ரொம்ப சிரிப்பா இருக்கும் அதெல்லாம் நினைக்கும்போது நீங்க சொல்ற மாதிரி இந்த காலத்து பசங்களுக்கு தெரியுது ஓகே அவன் நடிக்கிறான் அவன் நடிக்கிறாமா அத போத்த நீ பயப்படுற அப்படிதான் சொல்லுவாங்க கரெக்ட் தான் நீங்க சொல்றது அத நானுமே ஒத்துக்கறேன்
அதே மாதிரி இந்த காலத்துல வர்ற படங்கள் எல்லாம் இவங்க இவங்க வளர்ந்த ஜென்ரேஷன்ல இருந்து பார்த்த படங்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னா ஸ்டார்டிங்ல இருந்து இப்ப வரைக்கும் ஒரே மாதிரி அதே மாதிரியேதான் இருக்கு அடிக்கிறது வெட்டுறது குத்துறது ஷூட் பண்றது பிளாஸ் பண்றது பிளாஸ் பண்றது இதுவேதான் சொல்லுவாங்க அவங்க கேட்டா நாம பார்த்த படங்கல்லாம் இவங்க பார்த்ததே இல்ல இல்லையா அதனால அதை சொல்ல மாட்டாங்க நாம பாார்த்த படத்த எல்லாம் இப்ப நீங்க போட்டு காமிச்சீங்கன்னா அவங்க பசங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா இதுல்லாம் சீரியல் மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க
உண்மை கரெக்ட் நீங்க சொன்னது நம்ம படங்க பத்தி நிறைய அனுபவமே பேசிக்கிட்டோம் அதுவும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது உங்ககிட்ட பேசினது எனக்கு ரொம்ப சந்தோஷம் நன்றி
ஆமா நிறைய விஷயம் ஷேர் பண்ணீங்க கேக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு நன்றி இன்னொரு தருணத்துல நாம இதை போல பேசுவோம் நன்றி நன்றி